க்குதுறா ம் கேக்குது கேக்குது என்ன காலேஜ் போலையா
செம்மு லீவுல இருக்கன்டா
எப்போ காலேஜு
காலேஜு தெர்ல எப்போன்ட்டு நா சாப்ட்டியா
டேய் த எட்டு மணிக்குலா யார்றா சாப்டுவா
டேய் ஒரு வார்த்தையா கேப்பனா நானு எப்போமே சாப்ட்டியானா சாப்டன் சொல்லு இல்லன் சொல்லே அக்கறையா கேக்குறனே சாப்ட்டியான்
நா என்ன ஒ மாகளாடா கல்யாண சாப்ட்டியா என்னென் கேக்கற்த்துக்கு டேய்
டே என்னாடா சாப்ட்டியான் கேக்கற்து தப்பு சாப்ட்டியானு கேக்கற்து தப்பாடா
செரி விர்றாப்பா சாப்புட்லடா இப்பதான்டா எழ்ந்துனுக்
சேரி வுட்றா பல்லு வெளக்கிட்டியா டே பல்லு வெளங்காது ஒனக்கு எது என்னடா ஃபென்பு ஃபோன் பேசுற வேண்டிய வேல
ப்பா என்னப்பா என்ன ஸ்மெல்லா வரப் போது உனக்கு மைக் வெழியா பேசாம் பாரு நீயு
சேரி சொல்லு ஒ கதைய கொஞ்ச காலேஜ்லா எப்டி போது ராஜிப் ராஜிலா நாந்தா கத
ஆ செரி அதா ஒ ஆலு நீதா பேக்கரி புஸ்ட்சுக்கிறியே ஒன்னுனா உனக்
டைய் என்னாடா நீங்க டேய் எல்லா மாறி மாறி பேசுறீங்கடா
பேக்கரி இக்குது சரவண பவன் பேக்கரி ஓனர் ஆயிடுவ இன்னு கொன் நாள்ல
நா அந்த மாரில்லா ஆவப்போற
டேய் டேய் இப்போ நீ ஃபோன் பண்ணி கேட்டா கூட ஒரு ரெண்டாயிரூபா எத்துன்னு வந்து தரும்
டேய் இல்லடா மச்சா அது
நடிக்காதடா டேய் அன்னக்கி எத்துன் தர்ல ட்ரெஸ் எடுக்க போற ஐநூவா குடுன்னு எத்து வந்து ஒடனே குடுத்து போச்சு ஆன் ஸ்பார்ட்ல
நா என்னடா பண்ண முடியு மச்சா
ஆமா பின்ன நீதான லவ் பண்ற
ம் பண்ல எப்பா ஐய்யய்யோ
ஏய் நடிக்காதடா டேய் நீங்க தாண்டா லவ் பண்ற நீங்க ரெண்டு பேரு ஆ சொல்லாம லவ் பண்றீங்க சொல்லாம லவ் பண்றீங்க
ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு தாண்டா அவ்ளோ தாண்டா வேற ஒன்னு இல்லடா டேய் நா ஏண்டா நடிக்க போற சேரி சொல்லு ராஜி ராஜினா யாருனா லவா பண்ணுதான்னா
ராஜில்லா வேணா அதா பேக் அடிக்குதுல எதுக்கு ராஜிக்கிட்ட போற நீயா
டேய் என்னடா அப்ப என்னடா பண்றீங்க
என்னாது பண்றே ராஜிக்கிட்டலா நா பேசின்னுதாக்கறே என்ன ஐயான்னா
எப்டியா
ஃபோன்லதா எப்படியண்ண
போன்லையா டே எப்புட்றா
நேது எப்புட்றா
டீய டேய் எப்டி எப்புறா அவ ஃபோன் நம்பர் வாங்கு ன ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணு
நா ஏ உனக் சென்ட் பண்ணு உனக்கு வேணுன்னா வாங்கிக்கோ
டேய் என்னதுடா மச்சா நீங்க இப்டிலா பண்லாமாடா
என்னப்பா உனுக்குதா பேக் அடிக்குதே நம்ப உன்னுக்கு எதுக்கு அது சொல்லு
மச்சா டேய் அது ஃப்ரெண்டு தாண்டா மச்சா ஏன்
நடிக் டேய் நடிக்காதடா பேக்கரிக்குது ஒன்னுதா ஒனக்கு கஷ்டோ
மச்சா நா வேற ஒரு பொண்ண பாக்கறேண்டா
எப்பா எனக்கு அதெல்லா தேவையில்லாத கதப்பா இப்பியு அப்பியு வேற பெண்ணு பாரு
ராஜியா பாக்கலாந்தா கேக்கற
பொம்பள சோக் கேக்குதா ஒனக்கு
டேய் நா அந்த மாரி பைய இல்லடா என்ன பத்தி ஒனக்கு ஸ்கூல்லேயே தெரியுல்ல
ஸ்கூல்லதா தெரியுமே அதா கத்திச்சே என்னடா ஒனக் கு டேய் சுரேஷு என்னடா ஒனக்கு நடி ரேய் ரேய் நடிக்காதடா ம் ராஜேஸ்வரிதா லவ் பண்ணி உன்னொன்னு அதா கத்திச்சே அப்டே பேனு மூச்சே பேய் மாரியே
மச்சா அது இன்னு ஞாபக வச்சுன்னுருக்கியாடா
அண்ணே இது நா நாந்தாண்டா பக்கத்துல இக்குற டேய்
எப்புறா மச்சா எப்புடி எனக்கு சம்மந்த இல்லாத எல்லா நா ம ப்பனால வந்துதுடா
அதெல்லா ஒன்னுல்லே அப்ப அப்பதா லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுல அது போதாட்டோ
தாண்டா கலக வச்
இல்லனா என்ன பண்ணுவ இல்லனா என்னா பண்ணிருப்ப கை பு
ம் இல்ல பேசி கரெட்டே பண்ருப்ப நானு போங்கடா
செரி உடு உனுக்குன்னு கெச்சது பேக்ரிதா என்ன பண்ணறது பால் பன் சாப்புணு உக்காரு இன்னா அது ஒ கைல ஒன்னு பாத்த
கே ல ஒரு பொண்ண பாத்து வச்சிக்கிறண்டா
எந்த யூ கே ல
யூ கே னா தெரியாதராய்
எது சரவண பவன் பேக்கிறியா
எய் அசிங்கமா பேசக் கூடாதுன் பாக்கற நானு சுதி இருக்கால்ல சொல்றா சுதிரு சுதிரு கால்ல ஃபோன் பண்ணானா
ஆ
ஃபோன் பண்ணி என்னாடா சாப்ட்டியான் கேட்ட அவ்னா சொல்றா இல்லடா இவளோ கால்ல பாரா ஆர்றா சாப்டுவா நீங் கேட்டா
ம்
சேர்றான்ட்டு எங்க எங்க இருக்ன் கேட்டா ரெட்டின்ஸுனா ரெட்டின்ஸ்ல என்னா வேலன் கேட்டா இந்த மாரி நானு ராஜேஸு டேட்டிங் போயிட்டு வந்துக்குறொன்டா அப்டின்றான்டா
அவ்ளதா இப்ப நா அவன சுஜிரு கால்லையே கூட்னு போறாம் போலருக்கு ஆனா நா இப்ப போவு பதினோ மணிக்கு மயிடு கூட் னு போவே
நூ என்னடா மச்சா ஆளாளுக் கூட்னு போனா எப்புர்றா ஆ நேத்து நல்லாதா ஒ ஏங் கூட சுத்துற பைய எனக்கு தாண்டா அந்த பொண்ணு அப்டின்றா
சினிமாவுக் போறோமுங்க நானு மன்சா ராஜேஸு எல்லா
ஏண்டா இட்னு போற
மோஹன் சார் தனியா கூட்டும் போ ஒக்கார வச்சிருவ நா ராஜேஸு படம் பாப்போ
என்னாதுரா மாச்சா நான்றாப்பா
நீ எதுக்கு தேவயில்லா நீ எதுக்கு தேவல்லா கத்த நானு ராஜன்தா பாக்க போவோ மோஅன் சாரவே தனியா உட்ருவ நானு
கூல்லயே அழகு யாரு சொன்னா நம்மாட்றாங்கடா
அப்பா எனக்கு அதெல்லா தேவா இல்லாத கதப்பா உனக்கு எதுப்பா உனக்கு பேக்கிருக்குற உடுப்பா ராஜேஸ் சார் என்னா நமக்கு ஏன் பண்ற மெய்ன் இதோ மெசேஜ் கூட பண்ணிக்கிறன்டா அதா பண்ணிக்கிதுன் நெனக்கிறே அது எதனா இருக்கட்டு நம்ளுக்கு எது எது தேவ இல்லாத கத அதுட்ட ப்ராஜக்ட் செய்யதா மெசேஜ் பண்ணிகிது போலர்க்கு ஆ
சேர்னா இன்ஸ்டா ஐ டி பாத்துட்டியா கண்டுபுஷ்ட்டியா
டேய் ஓன் நம்பரே இக்குதுன்ற எனக்கு எதுக்குடா இன்ஸா ஐ
டேய் அப்ப அன்ம அனுப்பான்டா
டா அவனுக் அனுப்பணு உங்கிட்ட பேக்கிரிக்குது சொட் தொட்டோ நா சொல் ட்ட சுரேஸு ஒரு பொண்ணு கயெட் ஆயிட்டிக்குது பேக்கிரிலேந்து ஒரு ஆ ஒரு பொண்ணுகிட்ட பேசுறா அவ கூட்ரோட்ல சரவணா பேக்கிரிலேந்து அவ காஸ் கேட்டவுன் டக்குனு எத்னு வந் தர்து ஒ ஐநூர்பா நம்ளலா மறந்துட் டான்ன என்னியா மறக் போறான்ச்சு பின்ன உன்னதான லவ் பண்ணா அமால்ல என்தா லவ் பண்ணா அதுக்குள்ளயே உன்ன லவ் பண்தே மறந்துட்டுக்குது அது
டேய் மச்சா அவ்வளோ சீன்லா இல்ல நா அந்த பொண்ணுக் கிட்ட சொல்று
அவ்ளோ சீன்லா இல்லையாமா அப்ப எது அப்ப எதுக் கேக்கற அப்ப எதுக் கேக்கற
சுமா ஒரு அக்கறைல ஒரு அக்கறைல கேட்ட
அவ்ளோ சீன் இல்லன்றியே எதுக்கு அக்கற உனுக்கு உனுக்கு பேக்கிரி பொண்ணு மேல் தா
அவ்ளோ சீன் இல்லனாலு ஒரு அக்கறனா ஒரு மனிதாபிபிமானத்துல கேக்கற
எதுக்க
எதுக்குன்னா நம்ப கூட பட்சப் பொண்ணு என்ன ஆயிச்சோ ஏதாய்ச்
ஏ ஸ்கூல்ல காலே ஸ்கூல்ல அந்த ஒரு பொண்ணுதா பட்ச்சிதா பத்து பொண்ணுங்க பட்ச்சாங்க அவ்ங்க கிட்லா கேலா
அதுங்கல்லா எனக்கு தெர்லடா தெரியு அதா
அதுதா அதா ஏ பவித்ரா கிட்ட பேசே
ஆ
பவித்ரா கிட்ட பேச விசாலிகிட்ட பேச மோன்
டேய் டேய் அதுங்கிட்லா பேசன்தே இல்லடா மச்சா
ஆ ராஜேசு கிட்ட மட்டுன்ன டெய்லியு கொஞ்சி கொஞ்சி கொலாவினுந்தியா
அதிட்ட பேசுனா கூட திருப்பி பேசுமான்லா தெரியாதுறா நம்ளுக்கே
யாரு கிட்டா அப்ப இவுரு நீ
டே நா யான்டா பாக்கறே பொண்ணுங்லயே நா பாக்க மாட்டன்டா
நடிக் அப்ற ஏ ராஜேஸ்வரி கேக்கற
டேய் இப்ப வேற டாபிக பேசலா நீ கேம் வரியா கேம் வெளாடறியா இல்லியா
வெளான்னுதா இக்குற
கூப்டா யே வரமாட்ட ஏம் பேரு இன்னா பேரு சொல்லு
எனக்கெனா தெரியு பிரேம் மட்ன இப்ப பிரேம் மட்டுந்தா காதல் ஒழிக்கணு போ ராடறா போலகிதே அதுவு அந்து கச்சி கொடி பாத்த நானு பி எம் கே
கேப்டன்னா உனக் என்னா நாபக வர்து
இன்னாதுக்கே
அ ஆ இப்ப கேப்டன்னு ஆனா எம் பேரு அந்த மார்தா கிட்டத்தட்ட அப்டிதா இருக்கு என்ன எல்லாரு கேப்டன்னு கூப்டுவாங்கோ டேய் யோசிக்குனுன்டா மூளை க்கு வேல குடுக்கணு அப்பதா
எப்பா எனக்கு நெறய வேலகிதுப்பா அது வேற ராஜேஸரி மேசேஜ் பண்ணிது காலேஜ் வர்லயானு
டேய் கேப்டன்னா கேப்டனு ஜேக் நா நாபக இன்னா நாபகர்து
இன்னா ஜே ஜேக்னா ரோசியா
ஹரோ அசிங்மா பேசக் கூடாதுன் பாக்கற கேப்டன் ஜேக் ஸ்பேரோ
அது உ ஐடியா
அ ஆ கேப்டன் வராதுடா ஜேக் ஸ்பேரோ மட்டு வரு ஆனா நம்பள எல்லாரு கேப்டன் தா கூப்டுவாங்கோ
நீ ஒரு பாட்டு நீ ஒரு கேப்டனு
டேய் என்ன பத்தி தெர்ல ஒனக்கின்னு நா ரூம் மேட்ஸ்லா வெளாட ஆரம்பிச்சிங்னா ஃபோனு லேகச்சின் போய்டு உங்ளுக்லா
ம் யப்பா செரியான அந்தராயப்பா இன்னாடா இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணினேகிது ரெடி நா எதுக்கு உனுக்கு அனுப்ன அது எங்க பிரசஸிடா உனக்கெதுக் குடா
பிரைவசியா
நீ யாரு சென்ட்ரல நடுவுல நீ யாரு ஹூ ஆர் யூ
என்னதுடா சுத்திர் சொல்ற மாரியே சொல்ற மூனாவுது ஆள் எதுக்டா நீ நடுல வர அப்டின்றா சுத்திரு நீ என்னடானா நீ எதுக்கு வர
அது எங்க எங்க பிரைவேசி நா எது வேணா வ உனகெதுக்கு தேவ இலாத கத ஆமா எங்க பிரைவேசி அது எங்க ரெண்டு பேரு பிரைவேசி அது
பா இப்டிதா பண்ணுவிங்ளாடா ஃப்ரெண்டோட ஆள இப்டிதா கரெக்ட் பண்றிங்ளா
உன்ன யார் லவ் பண்ச்சா உன்னதா லவ்வே பண்ணமயாதே
எனனதா லவ் பண்ச்சா சுத்திர் சொல்ற
சுதீர் சொன்னானா சுதீர் கிட்ட கேளு இப்ப அது என்னதா லவ் பண்து எனக்கிந்த மெசேஜ் அனுப்ச்ந்துது காலேஜ் வாரிய இல்லயா காலேஜ் வரியா இல்லயா போலாமா வேணாமான் கேட்னுகிது
றிங்க சுதீர் என்னடானா அப்டி சொல்றா நீ என்னடான இப்டி சொல்ற எ கூட்ட சுத்ற பைய யாருன்னே தெரியாது அந்த பொண்ணு ஆனா அவ அப்டி சொல்றா
அதெல்லா என தெரியலுப்பா நா அத மெசேஜ் பண்ணீங்குது போவேன்னா நா நேர்ல வரே போது காட்ரே பார் உனக்கு போணுக்கா
டேய்
என்ன டேய் நா
மச்சா ஐ டி குட்றா
மை ஃபோன் நம்பருக்கு எங்கிட்டே நா எதுக்கு இன்ஸ் சைட்டுகே நீயா சொன்னே தேவைப்பட்டா கால் பண்ண போறே வாட்ஸ்அப்ல பண்ணுவே மெசேஜ்ல பண்ணுவே
மச்சா தெரமயா இருக்குட
என்ன தெரிமையோ செரி உங்க கால்னிலயாருனா ஒண்ணு புச்சு குடே
ட்டா மச்ச உனக் எல்லாமே நா தரே புச்சி
அவங்க காலேஜ்லா வர முடியாது காலேயில இருந்து ஒரு ரெண்டு ஐ டி குடு நா பேசி ஏ வயல இருந்து பசங் ரம்யா அதுதா கெம்பிடேனே
ஆமா அண்ணே கம்மிடடு செரி இரே நா கொன்நேரெக் கேச்சி பண்றே இப்போ
ஏ
யானா யன் என்ன கேக் கூடாது பாய்
ஏ சொல்லு டே இர்டா டே கால் கட்ட ஆகட்டு
புரியல
தாலுக்கு முடுஞ்சுட்டேரியா
அவளோ தா முஞ்சிச்சா
என்னதா
பாத்து நிமிஷோ
செரி நீ எங்க போறப்போ
எங்க போல இப்ப நா பண்றே இரு
நீ பண்றயா அவன செருப்பாலடிப்பே நா பண்றே இரு
யாரு பண்ணா என்னடா ரெண்டு பேருமே லாபோதாடா வாடா
பார்ட டே எனக்கு முப்பது கால் முடியனுலே ஆ கட் பண்ணு பண்றே